ஹலோ ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க ஆ சாப்டாச்சு
என்ன சமையல்
இன்னைக்கு சாம்பார் தாங்க சாம்பார் ரசம் பொரியல் ஆ ஆமாங்க ஆ கண்டிப்பா
அப்டின்னா நாங்க ஏதா ஒண்ணுதா வைப்போ சாம்பார்னா சாம்பார் ரசனோ ரசோ
எ ரசோங்க வே
அப்டிங்களா டெய்லியுமா
ஆமாங்க டெய்லி ரசோ வேணு ஏங்க சி ரிக்கிறீங்க
இல்ல இல்ல இல்ல டெய்லி ரசோங்குறீங்களா அது கேட்ட
நீங்க நான்வெஜ் சாப்டுவீங்களா
ம் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டு சாப்டுவோ நாங்க
செரி ஜாஸ்தியா கீரங்க ரெ அந்த கீரை கீர பொரியல் அ சுக்குட்டி கீர சுக்கிட்டி கீர பொரியல் வச்சிருந்தோ அப்றோ மறுபடியு அ த்த வந்து அகத்தி கீர வீட்ல இருந்துச்சுங்ளா பொரிச் மரோ இருக்கு
அகத்தி கீர மரோ இருக்கு ஆ அவுத்தி கீரையா ஆ செரி செரி செரி
அது மறுபடியு வச்சாங்க அது வந்து எங்க மாமாக்கு புடிக்கு இல்ல இல்ல பொரியல் தா பொியல் ஆ ரெண்டுமே பொரியல்தா அது அவரு புடிக்குங்கறனால பொருச்சுட்டு வந்தாரு சொக்கட்டி கீர சாப்ட மாட்டாரு அவருக் ஏதோ சாப்டணும் தோணிருக்கும் போல
ம்ஹு
ம் ஆமாங்க நா காலையிலயே பாத்தீங்கனா எல்லா சமையல் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டே அப்பறோ வரும்போது பாத்தீங்கனா அவரு பொறுச்சிட்டு வந்து அத்தைகிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி அவுங்க செஞ்சுருக்காங்க
உங்க வீட்ல தோட்டமா இருக்கா அதுல எடுத்துட்டு வந்து குடுத்தாங்களா மாமனாரு செரி சேர் சேர் சேர் சேர் அத எங்க வீட்ல வெண்டக்கா சாம்பாரு
ம் வெண்டக்காயில சாம்பாரா
ஏன் வெண்டக்கால சாம்பார் சாப்ட மாட்டோமா
ஆ இங்க புளி குழம்புதான் வைப்போம்
அப்டியா இல்ல இல்ல நாங்க வெண்டைக்காய் சாம்பாரு வெண்டைக்காய் காரக்குழம்பு
ம் ஏ அது மாரி பண்ணுவோம் ஓ எல்லாமே வெண்டைக்கா ஸ்பெஷல்
அந்த மாரி செய்வோம் நாங்க ஆனா நே செஞ்சது வெண்டக்க சாம்பாரும்
ஓ சரி சரிங்க
கறி தொக்கு
கறி தொக்குனா
கறினா நான்வெஜ்
ஓ சரி சரி ஆ ஓ இன்னிக்கு செவ்வாய்கிழமை கூட வைப்பீங்களா
ஆ நாங்க எனி டைம்
ஓ சரி சரி
எங்களுக்கு அந்த ஃபார்முலாட்டிஸ் இல்ல எங்களுக்கு எப்பப்ப ஒணுதோ அப்பப்ப சாப்புடுவோ
ஆ சரி சரிங்க ம்
பசங்க ஸ்கூலலா சாப்பாடு கட்டதுல அதனால வெஜ்ஜி ஏன்னா எங்க வீட்ல ஒருவேலை ரஸ் வச்சலே மூக்கால அழுவாங்க ரசமா கேட்பாங்க நீங்க டெய்லி ரஸ் ஸோ சொன்னீங்களா சை சைடா நீங்க வைக்கிறது அதுதான் சிரிச்ச டெய்லி ரசமா வைக் கணுமா சொல்ட்டு
சேரி சேரி
ம் ம் நீங்க ரசப்பொடி எப்டி அறைப்பீங்க ஆஹா ஜீர்ணசக்தி ரசோ மோஸ்லி
ஆமா
ஆ நீங்க ரசம் எப்டி வைப்பீங்க அரைச்சு வைப்பீங்களா இல்ல தூள் விக்குமே அதா
வீட்லே அரைச்சிக்குவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அர இந்த அதாவது ரெடிமேடாவே அரைச்சு வச்சுக்குவோம் அப்பப்பா அரச்சி த
காஞ்ச மிளகால்லாம் போட்டு அரைச்சு வச்சுப்பீங்களா
ஆமாங்க
சேரி சேரி சேரி அத எடுத்து போட்டு மட்டும் அந்த பவு போட்டு கலக்கி தனி புளி தண்ணி போட்டுட்ருவீங்க
ம் அப்பறம் பருப்பு தண்ணி சாம்பார் வச்சு சா ஆ ஆமா சாம்பார் வேக வைப்போம் ம் ஆமாங்க
சேரி சேரி சேர்
ட்டு வகைகள் எல்லாம் செஞ்ச அப்னா அதையே எடுத்துக்குவோ கொழ ம் ஆமாங்க இப்ப குழம்பு வச்சோம்னா என்ன பண்ணுவோனா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பொடி வந்து அரைச்சு வச்சிருக்கோம் பருப்பு பருப்பெல்லாம் போட்டு தொவரம் பருப்பு அதுலயே தொவரம்பருப்பு அப்றோ பேர் என்ன கொத்தமல்லி கொஞ்சோ அ அப்றோ அ அதெல்லா கொஞ்சோ ரெண்டு மூணன போட்டு அரச்சு வச்சிருக்கோ அது ஒரு ஸ்பூன் போட்டு கலங்கிட்டம்னா கொஞ்ச கெட்டியா இருக்கு இல்லனா ரொம்ப தண்ணி மாரி இருக்கும் ம் ஆமாங்க
நீங்க அப்பதா நீங்க மொளகா தனிய எல்லா தனியா தனியா தா அரப்பீங்க
ஆமா ஆமா இதுக்கு தனியா அதுக்கு தனியா
இல்ல இல்ல மிக்சிங் எல்லா இல்ல எல்லாத்துக்கு தனித்தனியா அரச்சி நீங்க செய்வீங்க
ஆமாங்க அப்றோ நீங்கல்லா எப்டி செய்வீங்க அப்ப அப்பா அரச்சு செய்வீங்களா
இல்லப்பா நா வந்து மொளகா தனியா மஞ்சத்தூளு மஞ்சளு அப்றோ மெளகு சீரகோ அரிசி த்தி எல்லா பொரிச்சு எல்லா சேத்து அரச்சிடுவ மிக்சிங் மசாலா மாரி ஒரு ரெண்டு கிலோ ஒன்ற கிலோ அரச் சச்சுவே
ஓ அவ்ளோ அரச்சி வச்சுபீங்களா நாங்க என்னங்க ஒரு ம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தா அரைப்போ
அப்டியா இல்ல நா அரச்சி வச்சிருவ எல்லாத்துக்கு அந்த மசாலா தா போடுவ ஈட்டு சட்டு கொழம்பு தொக்கு எனி மசாலா சைட்ல கொஞ்ச மெளகு கொஞ்ச சேத்துக்குவ கார தூக்கலுக்கு
ஆ ரசத்துக்கு போட்டுருவீங்களா இதுவே
ரச க்கு இந்த மசாலா யூஸ் பண்ற அது எப்ப தேவப்படு அந்த மெளகு சீரகோ பூண்டு காஞ்ச ல்லா போட்டு அரச்சிட்டு கொஞ்ச தாலி போட்டு அரச்சிட்டு அப்போதுக்கு என்னதோ போ யூஸ் பண்ணுவோ பொடியா என்ன இந்த மொளகா மட்டு தா மிக்சிங்கா அரச்சிவச்க்லா எப்பவு யூஸாவு எங்களுக்கு அதிகமா யூஸ் ஆ மொளகா தூளு இந்த கரிச எல்லா செய்றதுக்கு கொழம்புக்கெல்லா
ஆனா ரச வந்து அப் இப்பவே அரச்சு வச்சாலு நல்லா இருக்கு ஆனா இவ எ வீட்ல யாருக்கு புடிக்காது தக்காளியெல்லா போட்டு கருவாப்ல போட்டு கொத்தமல்லி தழ அதெல்லா போட்டு இந்த கல்யாண வீட்ல வப்பாங்க இல்லங்க அப்பப்ப பச்சையா அரச்சு
ஆ நாங்க அப்டிதா அரச்சிக்கோ பச்சையா ஆ அந்த ஓன் யூஸ் மாரி
ம்
பவுடர்லா அரச்சி வைக்கறதில்ல
சரி சரிங்
அ எங்க வீட்ல என்ன வாரத்துல ஒருவாட்டி ஏ புள்ளைங்களுக்கு அது ரொம்ப புடிக்காதனால வாரத்துல ஒரு வாட்டி ரெண்டு ரெண்டு வாரத்து ஒட்ட அத்துதா வப்பஅ
ஓ சரி சரி ம்
அத விட்டா நெறைய வெஜிடபிள்ஸ் தா ஆக்குது வீட்ல கூட்டு சிறு பருப்பு போட்டு கூட்டுங்க
சரிங்க ம்
நண்டில்ல வெள்ளிக்கிழம அந்த மாரி இச்சுன்னா நான்வெஜ்ஜூ
நாங்க மூணு மாசத்துக்கு இருக்காதா செய்வோ
அய்யய்யோ நான்வெஜ்ஜுங்ளா சூப்பருங்க எங்க வீட்ல அது இல்லனா அவ்ளதா
இப்ப ரெண்டு மாச இருக்குங்க செஞ்சு
ஆடி மாச இல்ல இப்ப ஆ ஆமா ஆடி
இல்ல இல்ல ஆனி ஆ ஆ ஆமா அதனால இல்ல மண் த்து நாள் இல்ல அந்த அளவுக்கு பெருசா விரும்பிக்க மாட்டோ
அப்டிங்களா சேரி சேரி சேரி சேரி ஒரு சிலருக்கு அது பிடிக்காது ஒரு வெஜிடபிள்னா அதிகமா பிடிக்கு எங்க வீட்ல எல்லாருக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்கு ஆனா கூட்டு பொரியலு அந்த மா நா ஏ வீட்டுக்கா பசங்கல்லா சாப்டுங் வெஜிடபிள்ஸ்சு இது வாரத்துல ரெண்டு வாட்ட அது மாரி ஆக்கிக்குவோ
ஆனா நல்லதுதாங்க இது நான்வெஜ்சஸ் ச சாப்பறது நானு நா சாப்ட மாட்டே எங்க வீட்ல மத்தவங்கள கொஞ்சோ சாப்டுவாங்க
ஆஹா எங்களுக்கு ரெண்டு வேணு ஊர்ல பகல்ல இத நைட்ல ஏதா நான்வெஜ் இருக்கணு
வேணு ம்
அந்த மாரி டெய்லி முட்ட இருக்கு நம்ம வீட்ல
எப்டி நீங்க முட்ட வந்து வேக வைப்பீங்ளா இல்ல ஆம்லெட்டா
ஆ ரெண்டு செஞ்சு தருவே தோச போட்டேனாக்க முட்ட தோச அப்பறமா என்ன ம் பொரில்யு நம்ம முட்ட போடுவோ ஒரு நேரத்துல கொஞ்ச டேஸ்டா இருக்கிறதுக்கு ஆமா அது கொஞ்சோ டேஸ்ட்டு குடுக்கு நம்ளுக்கு அப்பறமா வந்து மோஸ்ட்லி வந்து முட்ட வந்து ஆம்லேட்டு அந்த மாரி எல்லா போட்டு செய்வோ சாப்டுவோ
ஓ செரி செரி
வெர வாய்லே அது வருத்து சாப்டுவாங்க ரொம்ப போறடிச்சிச்சுனாக்கா
அப்பற முட்ட கிரேவி எல்லா வைப்பீங்ளா
ஆ முட்ட க்ரேவி வேணா வப்போ
ஆ இது சப்பாத்திக்கி
சப்பாத்திக்கி அதெல்லா சாப்பட மாட்டாங்க சப்பாத்திக்கு வந்து முட்ட பொடி மாஸ் மாரி பண்ணி குடுத்தா நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்த நல்லா போட்டு
ம்
நல்லா வதக் கிட்டு அப்ப இஞ்சி பூண்டு போட்டு இனி வெங்காயம் சென் இருந்தாலும் பெருஸ் சா ரொம்ப நேரோ ஆவு வதக்கற்திக்கு
செரி ம்
எந்த வெங்காய எட்துக்கலா நல்லா வதக்கிட்டு வெங்காயத்த அப் அப்றமா இஞ்சி பூண்டு கொஞ்சோ போட்டு கொஞ்சோ கருவாப்புள்ள போட்டு
சரிங்க
ம் மொளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சோ லைட்டா தண்ணி ஊத்திட் டு அதுப்புறோ முட்ட நம்மளுக்கு எத்தனை பேர் சாப்புட்ரோமோ அதுக்கேத்த மாரி முட் ட ஒரு நாலஞ்சு முட்ட ஒடச்சு போட்டு நல்லா கெ ளரிட்டே வந்த நல்லா பொடிமாஸ் மாரி வரு அது முட்ட வந்து தூள் தூள் மாரி ஒரு மாரி வந்துடு அதுல அதுக்கு மேல ஆய்ச்சுனாக்கா அது மேல கொஞ்சோ பெப்பர் போட்டு
சரிங்க அ
னாக்கா அப்றோ சாப்புட்றதுக்கு ரொட்டிக்கு நல்லா இருக்கு
ஆ சேரி
சாப்பாரு முட்ட க்ரேவி நா அது நார்மல் டைம்ல தா செய்வே இந்த ரசத்துக்கு இந்த சாம்பார் அந்த வேணா முட்ட வேக வச்சு தொக்கு பண்ணுவே அரச்சி செய்வ அத
அது எப்டி
அ வெங்காயோ அரச்சிட்டு கொற கொறப்பா ஏனா பசங்க இங்க வெங்காய தக்காளிளா தூக்கி தூக்கி தா போட்றாங்க அதனால நா அரச்சி செஞ்சிருவே அ வெங்காயத்த கொஞ்சோ அரச்சிட்டு கொற கொறவா ரொம்ப நைசா அரை க்ககூடாது கொற கொறவா அரச்சிட்டு நல்லா எண்ணெ விட்டுட்டு அது நல்லா போட்டு மாஷ் பண்ணிட்டேருக்குணு அது அப்றோ தக்காளியு அதே மாரி கொற கொறவா கொஞ்சோ அரச்சிட்டு அதையு நல்லா மாஷ் பண்ணிட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு கொஞ்சோ கருவப்புல்ல மொளகாதூள் எல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவா கொஞ்சோ தண்ணி விட்டு நல்லா கிரேவி ஆக்கிணு அவுச்ச அவுச்ச முட்டய என்ன செய்னு நாலு கோடா பிரிச்சு கோடு கோடா போனு நாள் கோரா முட்டய்ல இல்ல பாதி பாதியா முட்ட போ ட்டுல்லா அதுல போட்டுலா அத போட்டு செஞ்சு சாப்ட்டா நல்லா
ரொம்ப கட் பண்ணக்கூடாது நாலு சைடு கட் பண்ணி அதுக்குள
அது முழுசா நீங்க போனுனாக்கா நால் சைடு லைட்டா சும்மா ஒரு கீரல் மாரி போட்டு போட்லா அப்டி இல்லியா ரெண்டு பாதியா போட்டு அப்டியே திருப்பி வுட்டு போட்டனாக்கா அதுவு நல்லாதாருக்கு
என்ன நம்ம கலக்கு போது அது கலங்குனாலு கலங்கிரு கலங்காதா முட்ட ஒடையாது
முழுசா போட்டா ஒடையாது உங்கள்க்கு நா பாதி பாதி சொன்னே பாத்திங்ளா அந்த மாரி போட்டா நம்ம தோச எப்டி எடுப்போ அந்த மாரி பெரட்டி போட்னு அத அந்த மார்னா ஒடையாது உங்கள்க்கு
ரொம்ப நன்றி நா அடுத்த டைம் நா செஞ்சு பாக்றேங்க நன்றி அ ஓகேங்க நன்றி ஆ சாப்டுவேங்க
காரோ சாப்டுவீங்ளா அது அதிகமா தேங்கா யூஸ் பண்ணு வீங்லா
ஆ யூஸ் பண்ணுவோ ஆம் செரிங்க அடுத்த இதுல வேணா வேற எதாது ரெசி எனக்கு சொல்லித்தாங்க செரிங்க நன்றி வணக்கங்க
ஓகேப்பா நன்றிப்பா